தோ
வணக்கம் தோழி கேக்குதுங்களா
ஆஹ் வணக்கம் வணக்கம் தோழர் கேக்குது எனக்கு
ஆஹ் சாப்ட்டாச்சுங்களா ஆஹ் ஆஹ் சாப்டங்க தோழி இன்னிக்கென்ன தலைப்பின் கீழே நம்ம உரையாடலா அதுக்கப்புறம் தோழி
அஹ்தோழர் தோழர் நம்ம வந்து உணவு பத்தியே பேசலாங்களா
ஆஹ் பேசலாங்க தோழி உங்க உங்களுக்கு என்ன விருப்பமான உணவு புடிக்கு அதுக்கப்புறம் உங்க ஊர் பக்கம் என்னென்ன உணவுகள் எல்லா ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்றத பத்தி சொல்லுங்க நாங்க நா எந்த எங்க ஊர் பக்கம் என்ன உணவுகள் எல்லாம் அஹ் அதிகமா இருக்கு சாப்டுவோ எது ரொம்ப விரும்பி சா சாப்பிடுவேம் அப்டின்றத பத்தி நம்ம இன்னிக்கு அந்த தலைப்பின் கீழே பேசுவோமா தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நா தோழர் இப்ப உணவு உணவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப எனக்கு எல்லா உணவுமே நல்லா புடிக்கு அ நார்மலா பட் பாத்தீங்கனா அசைவம் பிடிக் சைவமும் பிடிக்கும் அ ஒரு சில இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் பாத்தா பாய்விட்டு கல்யாணத்துலாம் போனீங்கன்னா பிரியாணி உண்மையிலயே அவங்கள வந்து அடிச்சுக்க ஆள்யே கிடையாதுன்தா நா எல்லா சொல்லுவேன் நானு அதே மெத்தட்ல எப்படிதான் நம்ம வந்து பிரியாணி செஞ்சாலும் அது வரவே மாட்டேங்குது அந்த கை பக்குவமும் என்னன்னு தெரியில அது வரவே மாட்டேங்குது ஒரு சிலர்கிட்ட கேட் கட்டாலும் அது சொல்லவும் மாட்டேன்றாங்க இதுக்காகவே பாத்தீங்கன்னு வச்சோங்களேன் இந்த விசேஷ நாட்கள்ல்லா வரும்போது அவங்க வந்து நமக்கு பிரியாணி தரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரல்லா நமக்கு தோணும் அவங்க பிரியா அது அது என்னன்னு தெரில அப்படி இருக்கும் பிரியாணி அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீன் குழம்பு வச்சு தருவாங்க அதுவும் எனக்கு அதாவது எனக்கு மீன்னெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ஆனா அவங்க வீட்டுக்கு போனோனே அந்த வாசத்துக்காகவே பாத்தீங்கன்னு வச்சு வாசத்துலயே இ பாது நமக்கு வயிறு நிறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அவங்க மீன் குழம்புல அந்த சுடுசாத இத மீன் குழம்பு போட்டுத்துருவாங்க அந்த மீன் சாப்பிடணும் இல்லையோ அந்த குழம்பு எனக்கு அவ்வளோ புடிக்கும் ஆஹ் அதுவும் என்னோட கனவறனாலதா எனக்கு அந்த மீன் குழம்புலாம் சாப்பிடவே எனக்கு ஒரு எண்ணமே தோணுச்சே அதுக்கப்புறம் நண்டு வந் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் பசங்களுக்கும் ஆ எங்க வீ கணவருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு அது பிடிக்காது இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க சாப்படுற டேஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க அ அவங்க சாப்பிடும் போதே நமக்கு அந்த ஆசை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால பத்தீங்கன்னா அவங்க சாப்ப ப்படத்துக்காகவே அதை எடுத்து செஞ்சு தரணும்ன்றது எனக்கு ஒரு ஆசையா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஐயர் வீட்டு கல்யாணம் எல்லாம் போறோல அது அந்த ஐ ஐயர் வீடுங்கலா அவங்க என்ன ஸ்பெஷல் பண்றாங்க தெரில அந்த சாம்பார் அ கெட்டியா அது வாசமா அது துவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இதுக்காகவே சாம்பார் திருப்பி ஊத்துங்க ஊத்துங்கன்னு சொல்லி சாப்பிடற மாதிரி இருக்கும் அவங்க செய்யற அந்த சைவ சாப்பாடுமே சரி அதையுமே இந்த கூட்டு பொரியல் அததெல்லாமே நம்ம வீட்டல செய்யற விட அவங்க ஒரு வித்தியாசமா செய்வாங்க அதனால பாத்தீங்க வெச்சுகோங்களே சாப்பாடுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால இந்த ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நாங்களாம் சண்டை போட்டால் சாப்பிட கூட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க நமக்கு சோறுதா முக்கியம் அப்படின்றதும் போது ஒவ்வொரு சாப்பாடையும் நான்ல்லாம் பார்த்தீங்கன்னா ருசிச்சுதா சாப்பிடுவேன் அதாவது பசிக்குன்னு சொல்லுவாங்க அ நம்ம வந்து அந்த ருசுச் அந்த ஒரு அரிசியை எடுத்துட்டு வச்சுங்கள அந்த சாதம் வடிக்கும் போது ஒரு வாச ஒரு சாதம் வெந்துருச்சுனா அதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஆரம் கிறதா நம்மளுக்கு உண்மையிலே பத் பாத்திங்கன்னா எனக்கலா சாப்பாடு ரொம்ப புடிக்கி பிரதர் ஆஹ் இது மாரி உங்களுக்கு என்ன
ஆமாங்க தோழி நம்ம ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆஹ் சந்தக்கரின்னு சொல்லுவோ கேள்விப்பட்டிருக்கீங்களா
சந்த சந்தகரி
ஆமாங்க தோழி அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு இருமுற வந்து நம்ம ஊரு பக்கம் சந்த போடுவாங்க
உம்
அதுல பாத்தீங்கன்னா மாடு ஆடு கோழி எது வேணா வாங்கலா விற் காலா அது மட்டும் இல்லாம சிறுதானியங்கள் நவ தானியங்கள் அப்டின்னு ஏகப்பட்ட விஷ்யங்க வந்து விப்பாங்க அது மட்டும் இல்லாம இனிப்புகள் இந்த மாதிரி விஷ்யங்கள் நறைய பெங்களூர் வப்பாங்க பழங்கள் காய்கள் அப்டியே பாத்தீங்கன்னா ஆஹ் மூட்ட மூட்டயா விப்பாங்க நமக்கு தேவானா மூட்டயாவும் வாங்கிக்கலாம் இல்ல சில்றையாவும் வாங்கிக்கலாம் இப்ப இந்த மாத்ரி எல்லாம் இருக்கும் போது ஏன்னா உ ஆஹ அங்க வர்றவங்க எல்லா பாத்தீங்கன்னா பெருசா உணவகங்க எல்லா இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்கன் னா இந்த சொந்தகறி என்ற ஒரு விஷ்யம் வந்து இது பண்ணாங்க தோழி அது பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு முழு ஆட்ட உறிப்பாங்க இது வந்து ஓ மாதத்திற்கு ரெண்டு முற சந்தை போடுவாங்க ரெண்டே முற தா நம்ம அந்த சந்தையை பாக்க முடியும் அது ரெண்டே முற தா சாப்ட முடியும் மீதி நாட் க்கள்ள நம்மளால எதும் சாப்ட முடியாது நாலு மணிக்கு விடியர் காலைல நாலு மணி ஆஹ் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு சந்த மூடிடுவாங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முழு ஆட்ட வந்து உறிச்சு அதுல இருக்கிற கூடிய எல்லா விதமான தியு செய்வாங்க ஆஹ் ஆட்டுக்கறி ஈரல் போட்டி தலகறி கொடல் எல்லாமே செய்வாங்க எல்லாமே கடைக்கும் காலையில போனீங்கன்னா அந்த இட்லியும் நமக்கு என்ன வேணுமோ அது வாங்கிக்கலா அதே மத்தியான போனீங்கன்னா ஆஹ் சாதம் ரசம் மோர் அதோட இந்த மிதி மீதி இருக்க இருக்க கூடிய இதுல்லாம் நம்ம வாங்கிக்கலா தோழி இது வந்து நம்ம ஊர் பக்கம் இடமுறை தான் கிடைக்கும்ன்றதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கூட்டம் வந்து கொஞ்ச அதிகமா அலம்பு ஆஹ் அதுக்கப்புறம் ப பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து நம்ம ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆம்பூர் வாணியம்பாடி ஆமா அ நம்ம ஊர் பக்கந்த அதனால இங்க பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு
உம்
இந்த பாய்ங்க செய்யக்கூடிய பிரியாணி தான் என்ன தான் அவங்க செஞ்சாலும் ஆனா கல்யாணத்துல செய்யற டேஸ்ட்ட் வந்தா கடைகள செய்ய மாட்டாங்க கடைகளை செய்யற டேஸ்ட் வந்து கல்யாணத்துல இருக்காது அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும் இங்க
உம்ஹ்
இருக்கு அதனால அது இந்த ரெண்டு சாப்பாடு தான் தோழிங்க ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இங்க இருக்கு தோழி உன்ன வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க இல்லலைன்னா இந்த சொந்தக்கறி வந்து ரொம்ப அதிகமா ஒரு கூட்டம் அள மோதி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த பக்கம் இந்த இந்த நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுே கிடைக்கும் மீன்களுக்கு வந்து குறையே இருக்காது ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏழ ய மீன் மீன் வந்து வளர் ப்பாங்க இங்கேயே அந்த ஒரு இது மாதிரி எடுத்து த்துப்பாங்க ஒரு ஏரிய வந்து குத்தகைக்கு எடுத்து அங்கேயே மீன் வளர்ப்பாங்க மீன் வளர்த்து அங்க அஹ் அத வந்து வித்தருவாக அந்த இந்த இதுல ஒரு சில டைம்ல என்ன ஆகும்ன் பாத்தீங்கன்னா மழை அதிகமா பெர்ந்தது பேயும் போது மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆ த்துக்கு அடிச்சுட்டு வந்துரும் ஆத்துக்கு அடிச்சுட்டு வந்துரும் அந்த வழ குற மீன்கள் எல்லா ஆத்து கடிச்சுட்டு வந்துடும் ஆத்து அடிச்சிட்டு வரும்போது இங்க மூட்டை மூட்டைகள்ல்லா புடிப்பாங்க ம லே மூட்ட மூட்ட தே பிடிப்பாங்க மழை காலத்து த்துல மட்டும்தா அந்த மாதிரி நடக்கு அந்த அந்த ஏரியில அந்த குத்தகைக்கு எடுத்து வளர்க்கக்க கூடியது வந்து மொத்தமா அடிச்சுட்டு நம்ம ஆத்து பக்கம் வந்துரு ஆத்து பக்கம் வரும்போது எல்லா வல போட்டு என்னனா இருக்கோ எல்லாத்தையு போட்டு குடிப்பாங்க மூட்டை மூட்டையா எடுத்துட்டு போவாங்க ஆனால எங்க மீனுக்கு கொஞ்சு அ இது ஆ அதிகமா கெடைக்கு குறை இல்லாம கெடைக்கு அதே மாரி பாத்தீங்க நீர்வீழ்ச்சிகள் எல்லா இங்க அதிகமா இருக்கிறதுனால முக்கியமா ப பாத்தீங்கன்னா அது சமைச்சு சாப்பிடவே இங்க நெறைய பேரு வருவாங்க மீன் கொழம்பு சாப்பாடு செஞ்சி வெ வச்சிருங்க ஆ நாங்க வந்தோ ஒடனே வாங்கி சாப்பிட்டுறோ அப்படின்ற மாரி எல்லா நெறைய பேர் வருவாங்க
ஆ
மா நீ நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே நம்மூர்பக்கோ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அ நாலு நீர்வீழ்ச்சி ரொம்ப ஆ அதிகமா இருக்கு நால் நீர் வீழ்ச்சி பேமஸ்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லங்களா அந்த மாரி
ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சி அங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த மீன் குழம்பு சாதம் ரசம் மீன் வருவல் இத சாப்பிட கண்டிப்பா வருவாங்க அதனால மீன் இதுக்கு குழ கொடி இல்லாம இருக்கும் ஆனா என்னன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாரியான ருசி கிடைக்கும் ச்சு ஆஹ் இந்த நீர்வீழ்ச்சியில சாப்படமோது கும் அந்த நீர் வீழ்ச்சில கடைக்காது அந்த நீர்வீழ்ச்சில சாப்பிடும் போது இந்த ருசி இருக் கு அப்டின்ற மாரி ஒரு எண்ணம் தோணும் ச்சு நம்ம அங்க சாப்டது இங்க ஆ இதவிட நல்லா இருக் கே அப்டின்ற மாரி ஆரம்பிக்கு
ம் கண்டிப்பா
ச்சு அந்த மாரி சாப்பாடுங்கல இருக் கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தேங்கா பாயசம் செய்வாங்க இங்க பாத்தீங்கன்னா தேங்கா பாயசம் ம் எளநீர்
ஆஹ் ஆஹ்
ஆ இது வந்து மத்த ஊர்களா தான் ரொம்ப இதான் ஃபேமஸ்ஸா செஞ்சுட்டுருக்காங்க ஆனா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கடைல தான் ரொம்ப காலமா ச்சு ஒரு அது அது வந்து ரொம்ப பலமையானது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு வருஷமா இயங்கிட்டு இருக்கு அந்த பலகார கடை ச்சு அந்த ஒரு கடையில மட்டும் டும்தான் எளநீர் பாயாசம்ன்ற ஒரு விஷயம் கடைக்கும்
உம் உம்
ங்க வந்து மக்கள் விரும்பி அங்க போய் சாப்பிடுவாங்க
உம்
ய் சாப்படுறது உண்டு ச்சு அது நமக்கு கட நேரம் தெரியறதுனால அந் ந்த நேரத்துக்கு போயிட்டு ஆஹ் முன்னாடியே போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம் ச்சு ஆஹ் பக்கத்திலே இருக்கோம் நம்ப மத் மித்தவங்கலாம் கொஞ்சம் தூர தூரமா இருந்து வரணும் இன்றதுனால அவங்களுக் கொஞ்ச தாமதம் ஆகும் நம்ப பக் பக்கமா இருக்கறதனால அந்த நேரம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொஞ்ச முன்னாடியே போயிட்டு வா
ம்
இந்த எல்லாருந்தாலு இதுதா தோழி நம்ப ஊர்ல
உம் உம் கண்டிப்பா தோழ கண்டிப்பா த அது மாரி நம்ம இந்த இதுல சொல்லுவாங்க இந்த திருநெல்வேலி போனா அல்வா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அது வந்து உண்மேலையே அங்க அடிச்சிக்கிற மாரி வேற எங்கே தெர்ஞ்சு அதுவு அந்த ஒரு த ஆ சுவை வேற எங்கேயுமே நமக்கு கடைக்காது அது மாரி திருப்பதி போனா லட்டு சொல்லுவாங்க
ஆமாங்க தோழி
கொஞ்சொ நமக்கு வந்து அந்த சுவை வந்து நமக்கு வ நாக்ல ஒட்டி ச்சுனா அது மாத்தவே முடியாது ச்ச் இது போல அங்க கெடைக்காது அது போல இங்க கெடைக்காது அப் ஆனா நம்ம ஒரு அ ஒரு சில கடைகள்ல்லா பாத்தீங்கன்னா அந்த பெரும்பாலும் அந்த ம் மயில்மார்க் திருச்சின் சொல்லுவாங்க அங்க ஒரு பூந்தி பாத்திங்ன்னா அவ்ளோ கொஞ் பெர்ஸ் பெர்ஸா தா இருக்கு ஆனா அது அவ் டேஸ்டா இருக்கு அந்த நம்ப அ திருப்பதில குடுக்கற மாரி ஒரு லட்டு மாரி அங்க கொஞ்சோ நல்லா இருக்கூ அ அங்க சாப்புட்ற ஒரு அ ஒரு சுவை வந்து நம்ம இருக்கிற மாரியே இருக்கு அ ம் அதுக்கப்புறோ ஒரு சி து மேர்னா இந்த சூடா வந் து நம்ம இ எலையில வாழ எல இருக்குல்ல அது வாழை இலையில நமக்கு மடிச்சு தருவாங்க அந்த வாசோ பாத்தீங்கன்னா தெறக்கும்போது ஏன்னா இப்போ தா வந்து நம்ம இந்த ச்ச் அ பேப்பர்ல வச்சு நமக் மடிச்சு தராங்க அப்பல்லா பாத்தீங்னா இந்த வாழை இலைல மடிச்சுது அந்த அந்த வாசத்துக்காவே நம்ம திருப்பி சாப்பிடணு போ
ஆமாங்க தோழி செரிங்க தோழி பேசிட்டுருந்தது நேரங் காலம் போனதே தெரியில கண்டிப்பா இன்னொரு ஒரு அழைப்புல நெறைய விஷயங்கள் அப்போ பகிர்ந்துக்கலா
நன்றி தோழர் நன்றி நன்றி வணக்கம் ம்